ங்க பாப்பா கூட்டிட்டு வந்துட்டீங்களா ஆ செரி செரி பிஸியா இருக்கீங்களா
இல்ல இன்னமெ இந்த பாத்திரம் கழுவனும் அவ்ள கொன்டுபோய் டியூஷன்ல விடணும் சந்தைக்கு போணும்
ஓ செரி செரி செரி செரிங்க ஆ நானும் இப்பதான் பாப்பா கூட்டிட்டு வந்தேன் சாப்ட்
ஆ சாப்பிட்டுகிட்டு இருக்காள எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வண்டிலா நீங்க சேரி சேரி சேரி ஓகே ஓகே
சேரிங்க வேற என்ன அவங்க வந்துட்டு உங்க உங்க ஹஸ்பண்டோட தங்கச்சியா
ஆ ஆமா என் ஹஸ்பண்டோட தங்கச்சின்னா எப்படின்னா எங்க அத்தையோட தங்கச்சி மக
ஓ உங்க அத்தையோட தங்கச்சி மகளா கூட பொறந்தவங்க அப்ப உங்க ஹஸ்பண்டுக்கு
ஒரு அண்ண மட்டும் இருக்காரு அண்ணே இது தம்பி அவ்வளேதான் ரெண்டு பேருதான்.
ஓ செரி செரி செரி அ நாத்தனகல்லாம் இல்ல
அததான் இல்ல இங்க அத்தயும் அவ்ளோக்கா பேச மாட்டாங்க ரொம்பல்லாம்
ம் ம் ம் ஆமா சொல்லிருக்கீங்கல்ல ஆ
அதனால ஒண்ணா அவ்வளோக்கா எதுவும் இருக்காது பிரச்சனைல்லா அவளுகளுமே நல்லா பேசுவாளுகங்க
அப்படியா செரி செரி
அதா அவ என்ட கேட்டா அவங்க நல்லா பேசுவாங்களா நா என்ன பண்றது
ம்
அதுக்கு நா சொன்னே அவங்க பேசுவாக நீ பேசு அப்படின்னு சொன்னேன்
ஆ செரி செரிங்க ஆ
உங்கத்தைக்கு பரவாலையா
என்னங்க ஆ ஆ பரவால்ல இப்ப கொஞ்சோ கொஞ்சோ பரவாயில்ல கொஞ்ச இப்ப க்கர் வெச்சு நடந்துட்டு இருந்தாங்க இப்ப ரெண்டு நாளா வாக்கர்ல்லாம நடக்குறாங்க
ஆ ஆ
ஆமாந்த பிஸியோ குடுக்க குடுக்க தான் சரியாகும்ன்னு நெனைக்கிறேன்
எக்ஸசைஸ் பண்ணுவாகளோ வந்து
ஆமா வந்து கால மடக்கி வெச்சு படி இருக்கா படி ஏறி இறங்கி
ம் சேரி சேரி ரைட் படியில ஏற சொல்லிட்டு இறங்குங்க சொல்வால
ஆஹ் ஏற இறங்க சொல்லி ஏற சொல்லுவாக
இது சேரி பரவல்ல அப்டியே இவங்களுக்கு ஆனா எங்க இவுளுக்கு பண்ணத விட உங்க அத்தைக்கு பண்ணதே கொஞ்ச பெரிய ஆப்ரேஷன் சொல்ல போனா
ஆமா ஆ
ஆனா இவுகளுக்கு இப்ப ரெண்டு எத்தன மாச ஆச்சு ஒன்ற மாச துக்கு அப்பறந்தா படியேற சொல்லியிருக்காக
ஓ அப்டியா ஆனா இங்கெல்லா உடனே எல்லா இது பண்ணிட்டாங்கங்க அந்த அவ அவுங்க அத் அத்தைக்கு சொல்றத கேளுங்க அவங்க அத்தைக்கு இவ ஆப்ரேஷன் நடந்துச்சுல்ல ஆறு மாசத்துக்கு முன்னாடி
ஆமா
அவுங்க அவங்க அத்தைக்கு வந்துட்டு அங்கேயே எல்லா நடக்க சொல்லி அங்கேயே எல்லா அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே குளிக்க வச்சு எல்லா பண்ணிட்டாங்களாமா இன்னோ எங்கத்தைக்கு இன்னோ தையல் பிரிக்கல தையல் பிரிச்சாதா குளிக்கணு சொல்லியிருக்கறாங்க
ஆமா இவகளுக்குமே தையல் பிரிச்சாதா குளிக்கணு சொல்லி இருந்தாங்க
ஹ் ஆனா அவங்கத்தைக்கு தையல் பிரிக்கதுக்கு முன்னாடியே ஏதோ பிளாஸ்டு மாரி ஒட்டி ஆஹ் அதுலயே குளிக்க சொல்லிட்டாங்கலாமா ஹாஸ்பிட்டல்லயே ரெண்டு நாள்லயே
பரவாலங்க ம்
ஆமா நமக்கு தா அப்டி சொல்லல லேட்ட ஆகுங்கறாங்க அதே மாதிரி உங்க வீட்டுக்காரு க்கு அந்த அ சைட்ல அந்த ரத்த தேவையில்லாத ரத்த போறதுக்கு ஏதாவது டியூப் போட்டு வுட்டாங்களா
அதெல்லா போடல
அதெல்லா போடுள்ள யூரின் போறதுக்கு டியூப் போட்டு வுட்டாங்களா
யூரிங் போறதுக்கு அவங்களுக்கு போட முடில டியூப்
ஓ ஓகோ
போட முடியல்ல அதனால நாந்த பார்த்துக்கிட்ட
ஓ சேரி எங்கத்தைக்கு அதுவு போட்டு ஆமா அது கொஞ்சோ வேதனையா இருக்குங்க சேரி சேரி சேரி எங்க அத்தைக்கு போட்டுட் போங்க ஆ யூரின் போறதுக்கு அதே மாரி ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரம் போதும் அந்த சைட்ல ஒரு ஓட்ட போட்டு அந்த ஸ்டிச்சிங் இருக்குல்ல சைட்ல ஓட்ட போட்டு ஒரு ட்ரெயின் ட்ரெயினுன்றாங்க அது பேர் சைடுல வந்துட்டு அது ஒரு ஒரு பேக் மாதிரி வச்சர்றாங்க யூரின் பேக் மாதிரி இன்னொன்னு வச்சர்றாங்க ஃபுல்லா பிளட்டு தேவையில்லாத பிளட் எல்லா போயிட்டே இருக்கும்மா
ஒரு ஒரு ஆஸ்பத்திரிலயு ஒரு ஒரு மாரி பண்றாங்
அ
ஆனா இது தா ப்ரோசீஜர்ன் நெனைக்கிற நானும் நெறைய ஆர்த்தோ இதெல்லா பார்த்த எல்லாரும் சைடுல இப்டி தா போட்ருக் காங்க ஆமா
நா ஆனா இவங்கள்ட்ட கேட்ட என்ன உங்க அத்தைலல்லா இவ்ளோ சீக்கிர நடக்க சொல்றாக உங்களுக்கு மட்டும் இத்தன இப்ப ஒரு ஸ்டிக்கு ஊணி நடக்குறதே இப்பதா நடக்குறாங்க
இப்பதான் நடக்கறாங்க ஆ
இப்போ எத்தன ஆச்சு ஒன்ற மாசோ ஆன பிறகு இப்போ படி ஏற சொல்லி இரு
ஆ அது அது வேற ஆப்ரேஷன் சா ஆப்ரேஷனுங்க இது வந்துட்டு அந்த உள்ள ராடு மாரிதானே வைக்கிறாங்க இது வந்துட்டு நடக்க நடக்கதான் அதுக்கு தகுந்த மாரி பிளெக்சிபிள் ஆகுமாமா
ஆ அது மாரிதான் இப்ப சொல்லியிருக்காக கால அப்டியே வச்சுக்கிட்டே இருக்க கூடாது நீ எவ்வளோக்கு எவ்ளோ ஒர்க் பண்றீங்களோ காலுக்கு ஒர்க் குடுங்க வெயிட் இதுபோல வெயிட் போடுங்க
அப்டின் சொல்லிருக்கா வெய்ட்டுக்கு கால்ல ரெண்டு கிலோ ஒரு மண்ணு மாரி இருக்கு
ஆ ஆ செரி
இப்போ அத வந்து கால்ல சுத்துனா ரெண்டு கிலோ வெயிட் அது அத வச்சு இப்போ எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க
மன் ஆ பண்ண முடிது
ஆ இப்ப பண்ண முடிது ஆனா என்ன இப்ப இவ காலையிலருந்து இப்போ நடக்கிறது இந்த எக்சைஸ் பண்றதெல்லாம் என்ன செய்யுனா முட்டி வந்து வீங்கிரும்
ஓஹோ
வீக் ஆன பிறகு நைட் அவ தூங்குறவரை முட்டி வீணிக்கிட்டே இருக்கு பாருங்க கால்ல எந்துருக்கும் போது அந்த இடம் திரும்ப நார்மலாகும்
நார்மலா இருக்கும் திருப்பி அதான் அந்த ஒர்க் அவுட் பண்றதுனால அது எல்லாம் வீங்குதுன்னு என்ன
ஆ ஆமா அப்டிதான்
டேப்லர் பின் மாரி ஒரு லைனா போட்ருக்காங்களா
எடுத்தாச்சு அதெல்லாம் எடுத்தாச்சு போட்ருந்தாக
இருந்தாங்களா
ஆமா அப்டிதான் போட்டுருந்தாங்க
சேரி சேரி சேரி இன்னொரு காலு ஆ அப்டிதான் போட்ருக்காங்க மூட்டை இருபத்தஞ்சோ நுப்பதோ போட்டுருக்காங்க
வாடி எவ்ளோ பாருங்க எவ்ளோ முன்னேறிடுச்சு முதல எல்லாம் நூசியை வச்சு நூல்கோற்ப்பாய்ங்க
ஆ இப்ப பாருங்க ஸ்டாப்லர் பின்னு
ஐயோ பிரிக்கும் போது நான் நின்னேன் இப்டி குடுத்துச்சுக எடுத்துச்சுக வந்துருச்சு குடித்துச்சுக எடுத்துச்சுக வந்துச்சு ஒண்ணுன்னா எடுத்துச்சுக
ஒண்ணு ஒன்னாவா
ரொம்பலாம் வலியில்ல ஆனா
ஓ சரி சரி சரி அது வலிக்காது ரொம்ப வலிக்காது ஆ
அவுகளுக்கு அந்த ஜவ் இடத்த எடு எடுத்தான்னு சொன்னல அந்த இடத்துல மட்டும் நூல் போட்டு தையல் போட்டுருந்தாக
தையல் போட்டிருக்கோ ஓஹோ செரி செரி செரி
அந்த இடத்துல மட்டும் போட்டுனா மத்த ஆப்ரேஷன் பண்ண இடம் மத்த எல்லா இடத்துலயுமே ஸ்டாப்லர் தான்
அப்டியா ஓ
ஆ அந்த நூல் போட்டிருந்த இடம்ந்தே இப்ப உங்களுக்கு ஆறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு
ரொம்ப லேட் ஆகுது ஆ அது கொஞ்சம் லேட்டா தான் ஆகும்
சாம்பளர்போட்ட இடம் ஃபுல்லா உடனே காஞ்சி போச்சு
உடனே காஞ்சிருச்சோ செரி செரி செரி ம் என்ன மூங்க எப்டி இப்டியோ போகுது ம்
உம்
எங்க வீட்டுக்கு பிசியவும் வந்துட்டாங்க வறாங்க வந்துட்டு இருக்காங்க உம்
ம் வந்தா அவங்க சொல்ல சொல்ல மத்தி எக்சசைஸ் பண்ணிடுவாங்களோ
ஆ எக்ஸசைஸ் பண்ணிடுவாங்க சொல்ல சொல்ல உம் வலி இருக்கு நடக்க நடக்க வலிக்குதுங்கிறாங்க
ஆ எங்க வீட்ல எங்ளுக்கு இவளு டாக் பிரச்சனனு பாத்தீங்கன்னா கால் வீக்கடையிறவேன் வேற ஒன்னும் இல்ல
அதுதான் வேற ஒன்னு இல்ல வலிக்குதா
அந்த லாஸ்ட்ல சொன்னே இல்ல ஒரு எடொ மட் டும் தை அந்த இடம் மட்டும் எரியுதுன்னு சொல்றாங்க
ஓ ஏரியு ஆ
ஆனா சளம் கொடுத்தா எரிய எல்லாம் செய்யாதுல்லங்க புடுங்க ஆரம்
ஆஹ ஆமா ஒரு மாரி வின்னு வின்னு வலிக்கும்
அப்புடி அவுங்களுக் செய்யல அவுங்ளுக்கு என்ன செய்யுதா எரியுதா அந்த எடொ
எர் ஓஹோ ஓ அ
அதைதான் சொல்லிக்கிட்டு இருப்பாக ஓயம்
அது கேக்க வேண்டிதான நீங்க டா க்டர் கிட்டா
இந்த மா பதிஞ்சு நாள் செண்டு தாங்க அப்பாயின்மெண்டு
பதினஞ்சு நாள் கழிச்சுதானா செரி செரி
ஆற வச்சாச்சு
ஆர எப்டியோ ஆர வச்சுட்டீங்க போங்குங்க கிரேட்டுங்க நீங்க
ஆர வக்கிறதே பெருசுங்கத
பெரிய வேல ஆமா உம் நீ தண்ணியே படக் கூடாதுன்னு சொல்லிருக்கறாங்க
ஆ ஆ
என்ன என்ன நடக்குது என்னன்னு பாப்போ இவுங்களுக்கு ஸ்டிச்சிங் பிரிச்சாத எனக்கு கொஞ்சம் ரிலீவா இருக்கும்
ஆ அது ஆறிருங்க அந்த ஸ்டாம்பலர் போடுறது எல்லாமே ச டக்கு டக்குன்னு ஆறுது அ ஆமா அந்த நூல்ல போட் டாங்கனாதே சுத்தமா ஆரமாட்டேங்
ஓ ஹோ
ரொம்ப வேதனப்பட்டாக ஆனா
ரொம்ப என பாவோ கஷ்டோந்தா என்ன பண்றது ஆப்ரேஷன்னாலே கஷ்டமாதா இருக்குது
அவுங்கவுங்க வலியெல்லா பொறு துக்கிட்டாக வழியெல்லா பொறுத்துகிட்டாக எல்லாமே பண்ணாக திரும்பனு எல்லாம் ரொம்ப செரமமா போச்சி
ரொம்ப அதுதாங்க இங்கேயு இப்ப கொஞ்சோ இதா இருக்கு நல்ல வேற நாங்க இன்னொரு பாத்ரூம் இங்கே வெஸ்டன் போட்டோ இல்லைன்னா செரமமா போய்ருக்கு சின்ன ஹால்ல இவுங்கள்ட்ட தா எக்ஸ்சைஸ் கேட்டு பண்ணிட்டு இருக்காரு அதா
பரவாயில்ல
ஆமா வலிக்கிது இன்னைக்கிலா ரொம்ப நேரோ நின்னுட்டே கிச்சன்ல ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கு நின்னுட்டே வலி பெண்டு கலறுது காலெல்லா
அப்டி தாங்க இருக்கு காலு எனக்குமே நைட்டு படுக் கும்போதெல்லா உள்டாகுதுன் சொல்வே ரொம்ப அலச்சலா வேற இருக்கா
ம்
டெய்லி ஓயாம அலையிறது இடுப்பலா வலிக்குது பயங்கரமா
வலிக்குது என்ன ஆமா தாங்குறது நம்ப தான நம்ம நம்ம படுத்துட்டோனா ஒண்ணு பண்ண முடியாது வீட்ல எல்லா
ஆமா அதுக்குதே வாய மூடிக்கிட்டு தெரியதுகிறது
ஆமா
ம்
இங்கயுமே அப்டிதா போய்க்கிட்டு இருக்குது அப்டியே போது ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறோ அவுங்களுக்கெல்லா என்ன பண்ண போறாய்ங்களோ தெரியல நம்ம புள்ளைங்கல்லா
அதுதே இல்ல அதுதே யாரு கூட சொன்னாங்க வேகமா கல்யாணோ பண்ணிரனு பிள்ளைகளுக்லா
அவந்தா அவதா சொல்லிருப்பா உங்க வீட்டுக்கிட்ட இருக்கறவ
ஆமா அவுகதே அவுங்கதே அவுகதே அவுகதே
ம் என்னைய அப்டிதா சொல்லிட்டு இருந்த நீ சீக்கிரோ ப பண்ணிட்ட பரவாயில்ல
ம் ஆ அதே மாதிரி இவுங்க நீங்க பாப் பாவையு அதே மாரி பண்ணிடுங்க அப்போதே நீங்க பாக்க முடியு உங்க ஏஜுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாக
ஆ ஆம் மா அதேமேரி சொல்லிக்கிட்டு இருந்தா இதுக படிக்கணு வேலைக்கு போணு நமக்கு சம்பாரிச்சு குடுக்கணும்ல எல்லா
ஆ நம்பள சம்பாரிச்சி கொடுக்கறத விட அதுகள நல்ல வேலையில நம்ம அமச் சிடோனு வச்சிக்கோங்ளே நம்மளுக்கு ஒரு திருப்தி ஆய்ரு
ம் நம்ம ஓடணு
ஆமா பாப்போ
சேரி ம் சேரிங்க வேற என்ன சேரிங்க நானு வக்கிறே ஆ வந்துட்டாங்க நானு அப்றோ கூப்புட்றே ஆ ஆ சேரிங்க வக்கிற பாய் பாய் ம்
ம் பாய் ம்